ஹலோ
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நல்லாருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டீங்ளா
இன்னு மத்தியானோ சாப்பாடு சாப்பிட்ல கால
ஓகே என்ன சமைப்பீங்க ஸ்பெஷலா என்ன சமைப்பீங்க
ஸ்பெஷலா மட்டன் சிக்கன் மீன் மசால்த
ஓகே ஓகே இன்னைக்கி என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கி ஆனா சாம்பார் தா
ஓகே ஓகே
ஆ என்ன சமைக்க தெரியு தானே கேட்டீங்க எங்க ஊரா சூ ப்பரா இருக்கு வயல்
சோ
வயல் சார்ந்த நெலங்கள்
ஓ ஓகே நைஸ் இங்க ஒரே பொல்யூஷன் ஆனா நா நானு அததா லைக் பண்ணுவ சில எடத்துல நெறைய தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாரிலா இருக்கும்ல
ஆ ஃபால்ஸ் எல்லா போனோனா அந்த பக் பக்கோ போகணு திருநெல்வேலி பக்கோ இங்க வந்து வயல் ஆறு வாய்க்கா கொலோ
ஓ இந்த திருநெல்வேலி சைடு அந்த மாரி இருக்
நாங்க வந்து தஞ்சாவூர் பக்கோ அதனால வயல் விவ சாயோ தா ஆ திருநெல்வேலி பக்கோ அருவி எல்லா இருக்கு பால்சு எல்லா நெறைய இருக்கு
அந்த குற்றாளம் எல்லா அந்த சைடு தானே இருக்கு
ஆமா கு
ஆ அதெல்லா நல்லா இருக்குல ஆனா அந்த மாரிதா இரு க்கு இந்த மாரி இப்ப வெயில் அடிக்கிறதக்கு அந்த மாரிலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்
நல்லாருக்கு ஆமா
ம் சூப்பரா இருக்கு அப்பறோ எங்கனாச்சு டூர்லா போயிருக்கீங்ளா
ம் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி கன்னியாகுமரி ஆ ஆ நாங்க ஃபேமிலியா வருஷத்துக்கு ஒரு தடவ அ ஒரு தடவ போயிடுவோ
ஆ அப்டி போனாதா நல்லாருக்கு நமக்கு மைண்ட் ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்தோமா
ஆமாமா ம் ம் ஒரு பஸ் எடுப்போ எங்க வீட்டுக்கார் அவங்களோட பொறந்தவங்க ஒம்பது பேரு
வாவ்
அந்த ஒன்பது பேரோட ஒய்போ ஹஸ்பண்டோ அப்டி வெச்சு அவங்களோட பிள்ளைங்க அப்டிங்கும்போது அறுபது பேருக்கு கொரையாம வந்துருவோ
செம்மையா இருக்கு அப்போ ஒரு வேணு பத்தாது ரெண்டு வேண் தேவப்படுமே உங்க ஃபேமிலிக்கு பெரிய பஸ்
அ பெரிய பஸ்ஸு எடுத்துட்டு எல்லா டான்ஸ் சரிட்டு பாட்டு பாட்டுட்டு வருங்க புள்ளைங்க எல்லா எங்க அப்பறமா போயிட்டு ஸ் ஆ சாப்பாடு மட்டு அவுங்க அவுங்க ஃபேமிலிக்கு அவுங்க செலவு பண்ணிப்போ இது பஸ்ஃபேர் வந்து ம் பஸ்ஃபேர் வந்து யார் வீட்ல கல்யாண நாள் இருவத்தஞ்சாவது வருஷ கல்யாண நாள் இரு ஐம்பதாவது போறந்த நாள் அப்டி வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டே இருக்கு
ஓ பிளான் வந்து எல்லாரு மொத்தமா சேந்து போட்டுப்பீங்க இப்போ பஸ்ஸுக்கு வந்து ஒரு டுவெண்டி தௌசன் அப்டினா எல்லா ஃபேமிலில இருந்து கொஞ்ச கொஞ்சமா குடுக்குற மாதிரி இருக்
ஆஹ டொண்ட்டி தௌசன் அந்த பங்க்ஷன் அந்த இது வப்பாங்க இல்லையா ஐம்பதாவது கல்யாண நாளு இருவத்தஞ்சாவது கல்யாண நாளு இப்டி வரு யாருக்கோ ஒருத்தருக்கு நிச்சயமா வந்துரு அந்த பத்து பேர்ல இல்ல அவுங்க புள்ளைங்கல்ல யாருக்கோ அப்டிங்கிறப்ப அவுங்க செலவு பாரு சாப்பாடு மட்டு அவுங்கவுங்க ஃபேமிலி யே அவுங்கவுங்க பாத்துப்போ ரெண்டு நாள்
வெளில போனா நீங்க எத எது சாப்பிடணுமோ உங்க உங்க ஃபேமிலிக்கு நீங்க செலவு பண்ணி பா
நாங்க சாப்ட்டுக்குவோ
தங்குற எடோ வந்து எங்க சிஸ் ஸ்டர் ஒருத்தவங்க நாத்தனார் சிஸ்டராக இருக்காங்க அவுங்க அங்க உள்ள ஸ்கூல்ல மடத்துல பேசி தங்குறதுக்கு எடோ அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க அதுனால அப்டியே ஜாலியா இருக்கு
ஆனா நல்லாதா இருக்கு ஜாலியா பட் ஆனா ஒரு அமௌண்ட் கைல வச்சிருக்கணு ஓடுனா நல்லா செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்ட்டு வரலா அதா ஒன் இயர் இப் வெளில போறோ அப்டின்னா ஜான்வரில இருந்து அ சேவிங்ஸ் ஸ்டாட் பண்ணிருனுனு நெனைக்கிறே டூருக்குன்னு த நீயா பிளான் வந்து சேல்ஸ் பண்ணா அது ஃபுல்லா கரெக்டா இரு கு ஆனா ஏர் போடுறதுக்கு
ஆமா சாப்பாட்டு செலவு அவுங்கவுங்க ஏதாவது திங்ஸ் வாங்குற செலவும் தானே
ஆ அதுதா மத்தது எல்லாமே வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி போட்ருப்பீங்க இத மட் டு ஆமா இப்ப நம்மோ நார்மலா வீட்ல சமச்சு எடுத்துட்டு போறதுக்கு வெளிலக்கு சாப்பாடு காஸ்ட் அதிகமா வருல ப்ப நார்மலா ஒரு சிக்கன் ரைஸ் வாங்குனாலே டூ ஹண்ட்ரட் வெளில அது டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு எல்லா போய் ட்டா டூ தேட்டிக்கு மேல வருது
ஆமா ம் பிரியாணி எல்லா போட்டா டூ ஃபிஃப்டி கூட போட்டுரானுங்க
ஆ ஏனா அதுக்கு கொறஞ்சு இப்ப வேற அந்த ம கொறஞ்சி கிடையாதுல்ல ரேட் ட்டு எல்லாமே ஹெவியா இருக்கிறதுனால எனக் ஆனா லெமன் சாதல்லா லெமன் சாதம் சப்பாத்தில் மு ஒரு நாள் தா வைக்க முடியு
ஆ இல்ல கட்டிட்டு போறதெல்லா கெடையாது
ஆனா அது கட்டிட்டு போ முடியாது இப்ப எல்லா எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மா மாரி வெள்ள போனாங்களா சாப்ட்டோமா போட்டோமா வந்தோமா
வரோ வெச்சுக்காங்களா சாப்பாடுகட்டி டு போய்டுவோ ஒரு வேலதான அது வேளாங்கண்ணில போய் இருப் போனா ஒரு வேலை மட்டு சாலைல சாப்ட்டு கெளம்பிடுவோ வேளாங்கண்ணி பாக் போ எங்களுக்கு அதனால காலைல சாப்ட்டுட்டு கெளம் னோனா ஆ வேளாங்கண்ணி செர்ச் இருக்கும்ல பீச் இருக் கு செர்ச் இருக்கு அதுக்கு போனோனா மதியானோ சாப்பாடு மட்டு எடுத் துட்டு போய்ட்லா அது ப்ரச்சன கடையாது அந்த பேப்பர் ப்ளேட்டு இந்த மாரி எடுத்துட்டு ஆமா ஆ எடுத் துட்டு போய்ட்டோனா சாப்ட்டோனா முடிஞ்சிச்சு
அதிகமா பசிலா எடுக்கு வீட்ல இருந்து நீங்க கட்டிட்டு போம்போது பசிலா அதிகமா எடுக் கு வெளில போகும்போது
ஆமா ம் அப்புறோ வெளில அப்டியே பாத்துக்க வேண்டியத்தா எதாத் தீனியா வாங்கி தின்னுக்க வேண்டியத்தா ம
ஆனா வெளில போனாதா தின்னுட்டே இருக்குற மாரி இருக்கு
ஆமா ஆமா
எங்க ப்ளான் பண்ணிருக்கீங்க போறீங்களா இல்ல போய்ட்டு வந்துட்டீங்ளா
மே மாசோ போய்ட்டு வந்ட்டோ நா கொடைக்கான்
ஓ மே மாசோ
ஆ
ஓ செரி செரி செரி
ம் இன்னு அடுத்த மேதா புள்ளைங்களுக்குல்லா ஸ்கூல் ஆய்டுதுல பேர புள்ளைங்களா
ஆ ஆ ஆமா ஸ்கூல்லு ஓப்பன் ஆய்டுச்சுல்ல அதனால கரெக்டா இருக்கு எல்லாமே இப்ப இந்த வாட்டி நாங்க எங்கயுமே போல எனா இந்த வாட்டி எல்லா பக்கமு நறைய க்ரோடு அப்பறோ எங்க ரூம் புக் பண்ணாலும் எல்லாமே ஃபுல் ஃபுல்லுனு வந்துடுச்சு அதனால இந்த வர்ஷோ நாங்க எங்கயுமே போற லாஸ்ட் இயர் வந்து இங்க போய்ட்டு வந்தோ மூணார் போய்ட்டு வந்திருந்தோ
அ ஆ அ
மூணார் போய்ட்டு அப்டி வந்திருந்தோ ஆனா இந்த வர்ஷோ எந்த ப்ளானுமே பண்ணல இந்த வர்ஷோ ப்ளானே இல்ல
ம் ம்
இந்த வர்ஷோ வீட்ல அப்புறோ கெஸ்ட்டு வர்றது சமைக்கிறது சமைக்கிறத் தா இந்த வர்ஷோ டாஸ்க்கே எங்களுக்கு இந்த லீவ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமையல் இந்த அ அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைச்சு சமைச்சு போட பசி எல்லாருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்ருந்துச்சு அந்த மாரி போய்ட்ருந்துச்சு ஃபேமிலி ரிலேஷன் எல்லாரு வந்துருந்தாங்களா சோ அப்புடி ஒன் ஒன்னா இருந்து சமச்சு சாப்ட்டுட்டு அந்த மாரி ரி வீட்டு உள்ளயே என்ஜாய் பண்ணிருந்தே வெளியூர்ல இருந்து எல்லாரு வந்திருந்தாங்க மொத்தமா எல்லாரு சேந்ததுனால அப்டி சமச்சு சாப்ட்டு அப்டி போய்ட்ருந்துச்சு அந்த மாரி என்ஜாய் பண்ணிட்ருந்தோ ஆனா அதுவு நல்லாதா இருந்துச்சு ஃபேமிலி மொத் தமு ஒன்னா இருக்கும்போது ஒரே ஹால்ல மொத் மொத்தமா எல்லாரு பிள்ளைங்களோட இருக்கும் போது அது நல்லா இருந்துச்சி
ஆமா அது சமைக்கிறத விட அந்த பாத்தரோ சுத்தம் பண்ணுறதுதா
பாத்தரோ கழுவுறது துணி தொவச்சி மடிக்கிறது அதுதா பெரிய டாஸ்க்கு யார் யாரு துணி மொத்தமா மிஷின்ல போடுறமா மொத்தமமா தொத்தி காய போட்டு அத யார் யாரு துணினு எடுத்துக் குடுக்குறதே பெரிய டாஸ்க் சாப்ட்றது அதனால இந்த வாட்டி என்ன பண்ட்டோ யூஸ் அண்ட் த்ரோ எல வாங்கிட்டோ என்னதா எல வாங்குனாலு பாத்தரோ செய்யறதெல்லா சேந்துட் டேதா இருக்கு தட்டு தா இல்ல அப்பதா ஒரு கிளாஸ்ல ஆ அப்பதா ஒரு கிளாஸ் ல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அடுத்தது ஒரு கிளாஸ் ஹாலு ஹாலுக்கு சோபாக்கு கீழ ஒரு பத்து இது கெடக்கு கிளாஸ் அங்க பெட்ரூம் குள்ள போனா அங்க ஒரு பத்து கெடக்கு இப்டியே அத பொறக்கி பொறக்கி கழுவுறதே வேலையா போச் இந்த மாதிரியே இப்டிதா போச்சி இன்னக்கி லீவு எங்களுக்கு
ம் நா நாங்க அதுக் கு முந்தி நானு ஏ ஃப்ரெண்டு ரெண்டு பேரு மூணாறு போயிட்டு வந்தோ ரெண்டு நாள் ம் ம் ரெண்டு ஃப்ரெண்டு நானு மூணு பேர் மட்டு போய் ரூம் போட்டு தங்கி
ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி ஆனா நல்லாதா இருக்கு வருஷத்துல எதனாச்சு ஒரு தரவ ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லா போய் பாத்தாதன தெரியிது நமக்கு எ எ எங் ஒவ்வொரு எடத் திலயு என்னென்ன மாரி இருக்கு அப்டின் சொல்ட்டு நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது
இல்லப்பா எத்தன கோடி நம்ம சம்பாரிச்சி வச்சாலு ஒரு மூணு இட்லி நாலு இட்லிக்கி மேல சாப்ட போறதில்ல ஒரு கட்டிலுக்கு மேல படுக்க போறதுல்ல ஆ நம்ம போற அன்னக்கி போட்டு மூடவு போறதில்ல என்ன
இருக்குற வரைக்கும் ஆ ஜாலியா இருந்தோமா லைஃப என்ஜாய் பண்ணனு என்ஜாய் பண்ட்டு கடவுள் கூப்டும் போது
போயிட்டே இருக்கணு அவ்ளோதா அதுக்காவலா வருத்தப்பட்டுட்லா இருக்க கூடாது
ம் ம் அடுத்தவுங்குளுக்கு தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு
தொந்தரவு இருக்க கூடாது நம்ம வாழ்க்க தப் பான பாதைல போயிட கூடாது அவ்ளதா ஆ சரியான இதுல போயிட்டு ஒரு முன் மாதிரியா புள்ளைங்களோ பேர புள்ளைங்களோ நம்மள பாத்து வாழ்ற அளவுக்கு நல்ல விதமா வாழ்ந்து
ஆ அவ்ளதா அவ்ளதா ஏன்னா இந்த இதுல நம்ம எதையு பெருசா எடுத்துட்டு போறது கெடையாதுல்ல ஆ அதுனால நல்லபடியா
போட்டு மூட மாட்டாங்க ஒரு
ஆ ஏன்னா அந்த ஒரு வாய் லாஸ்ட்ல எடுத்து வுட்ருவாங்க ஆ அதுதா சேரி சே
ச்சு இன்னு கொஞ்சமாச்சு அனுபவிக்கணு ம்
ரொம்ப ஹை லெவல்ல போவேனா நம்ம இருக்குற ரேஞ்சுக்காவது நம்ம நல்லபடியா ஏன்னா அதுதான பெரிய கிஃப்ட்டே நமக்கு
இல்ல அந்த ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கும்ல ஆ வீட் அது இது எத பத்தியு நெனைக்காம
மைண்டு ரிலாக்ஸா ஜாலியா போயிட்டு வரோமா ஆ அதுதா பெரிய விஷ்
ம் வருஷத்துக்கு ரெண்டு நாள் நாலு நாள் கூட இல்லன்னா ரொம்ப டஞ்சனுக்குள்ள அடஞ்ச மாரி ஆயிடும்
ம் ம்
ம்
அவ்ளோதா என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வருஷமும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வருஷோ வருஷம் நல்லபடியா போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்
நன்றி நன்றி ம் சேரிப்பா நீ நீங்க என்ஜாய் பண்ணுங்க சேத்து வைக்கனுங்றதுள்ள அடுத்
ஆ சேத்து இருக்கணுமா நமக்கு இருக்கணு மத்தவங்க எப்டின்னா மத்தவங்க கிட்ட கடன் வாங்காத அளவுக்கு நம்ம லைஃப எடுத்துட்டு போயிக்கணு
ம்
இப்போ ஒரு கடன வாங்கிட்டு தான் நம்ம அந்த டூருக்கு போனு அப்டிங்கிறது இல்ல நம்ம கிட்ட இருக்கணு இருக்கறத வச்சு நம் நல்லபடியா வாழ்ந்துக்கணு அந்த மாரி இருக்கணு இப்போ இல் லனா அடுத்த வருஷசோ அது இல் இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம் நடக்கு தா ஆடம்பரத்துக் காக எப்டி நம்ம அடுத்தவங்கிட்ட கடனை வாங்கிட்டு வந்து அந்த மாரி வந்து போறது வந்து நல்லது கிடையாதுன்ன என்னோடைய மைண்ட்
இல்ல இல்ல அ உண்மதா மூணு பேரா சேந்து போறோ அப்டிங்கு போது ரூம் செலவு சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் தா வருது
ஆமாம்மா அதுல கொஞ்சோ
ஆ வருஷத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்லா
ஆமாமா ஆ அது ஒண்ணு பிரச்சன கெடையாது ஃபைவ் டூ டென் டென் ஃபிப் ஃபிப்டீ ஃபிப்டீன் அந்த மாரி கூட ஓகே தா அதுக்கு மேலதா வந்துட்டு ஆடம்பரமா ஒரே ஃபேமிலி போயிட்டு அந்த மாரி பண்றதுதா வந்துட்டு
ம் இப்ப ஒரு நாள் ஒடம் சரியில்லாட்டி ஆஸ்பத் திரில போயி படுத்தாலே நம்ம பைவ் தௌசண்ட் ஆயிடுது
ஆமா ஆமா அது கரெக்ட் தா ம் அதுக்கு ஃபேமிலியோட நல்லபடியா சந்தோஷமா இருந் உம் சேரிம்மா பாக்கலா நெக்ஸ்ட் இயர் என்னு பிளான் பண்ணலா சேரி ஓகே தேங் புரில
நீங்க எந்த ஊருன்ன
நாகர்கோவில்
சே செரி அப்போ அங்க தா ரப்பர் மரம் அது இதுன்னு சூப்பராக இருக்குமே
இருக்கு தா பட் நம்ம வெளி டைடுல்லா போயி பாக்குறது ஒரு நல்ல தானே எங்கயையும்மே நல்ல
நாங்க இங்கந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி இதுக்குல்லா நாங்க வந்திருக்கோ அங்கிருந்து
ஓ வந்திருக்கீங்களா அதுதா இப்போ ஒவ்வொத்தர்க்கு ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்பே ஷலா இருக்குல்ல அந்த மாரி இது இப்ப இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆ இங்கே இருக்கிறவங்களுக்கு இதோட அரும தெரியாதுல்ல வெளியில உள்ளவங்களுக்கு தா ஓ இப்டி இருக் க அப்டி சொல்லிட்டு பாப்பாங்க பக்கத்திலயே இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே அதுதானே பக்கத்துலயே இருக்கறது நால அவங்களுக்கு போர் அடிச்சிருது ம் அந்த மாரிதா
ம் நாங்க ரப்பர் மரத்துல்லா பாத்துட்டு ஆன்னு பாத்துட்டு இருந்தோ
அதுதா இப்போ அங்க